இ
ஆ எப்டிஇருக்கீங்க
நல்லாருக்கே தோழி நீங்க எப்படிருக்கீங்க
நல்லாருக்கே வீட்ல எல்லாரு எப்டிருக்காங்க ஆ கேக்குது கேக்குது
ஆ சொல்லுங்க
வீட்ல எல்லாரு எப்டி இருக்காங்க
ஆ எல்லாரு நல்லாருக்காங்கப்பா நீங்க எப்டி இருக்கீங்க உங்க வீட்ல எல்லா எப்டிருக்காங்க
எல்லாரு நல்லாருக்காங்க
சொல்லுங்க வேலை எல்லா முடிஞ்சதுங்களா மத்தியான இன்னைக் என்ன ஃப்ரைடே நாங்கல்லா சாம்பார் நீங்க உங்க வீட்டுல
எங்க வீட்டுல இன்னைக்கு மீன்குழம்பு
ஓ சூப்பர்
பீப் கொழம்பு நெற்றோறு ஆமா ஆமா
எல்லாமே நீங்களே சமைச்சிருவீங்களா
இல்ல அம்மா
ஓ சரி சரி
அம்மா வீட்டுல இருக்கனால அம்மா சமைப்பாங்க
சரி சரிங்க சொல்லுங்க
வேற என்ன
நீங்க தா எனக்கு பசங்கல்லா வந்திருக்கறாங் அ ஒவ்வொருத்தரு ஹோம் ஒர்க் பண்ணிட்ருக்காங்க ஆமாமாமாங்க
அப்றோ சொல்லுங்க ஏதாவது ஒரு இப்ப ஒருத்தவுங்க டென்த்து ஒருத்தங்க ஃபஸ்ட்டு
டென்த்து கஷ்ட ம் இந்த வருஷ பூரா படிப்பு படிப்புன்னே போணு
ஒன்னு பண்ண முடியாதுல்ல நம்மளு அதெல்லா கடந்துதான வந்தோ
நீங்க என்ன படிச்சிருக்கீங்க நீங்க என்ன படிச் சிருக்கீங்க
நானு நா டிகிரி கம்ப்ளீட் பண்ணிருக்கே ஆமா நீங்க வெ இந்த இத பத்தி உங்களுக்கு தெரியுமானு எனக் க்கு தெரியல அத பத்தி கொஞ்ச பேசலாங்ளா
ஆ சொல்லுங்க கேளுங்க
ந்த இயற்கைய பத்தி அந்த இயற்கை வந்து அழிவ பத் த்தி அ உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா கொஞ்சோ சொல்லுங்களே
ஃபுல்லா அங்க அழிச்சுட்லருக்காங்க இயற்கைன்னாங்களும் மரந்தா மரத்தெல்லா இப்ப வெட்டி முறிக்கிறாங்க
கண்டிப்பா ஆமா இயற்கைய வந்து நம்ம வந்து சேத படுத் திறதுனால இயற்க வந்து நம்மள வந்து பெருசு அ தொந்தரவு பண்ணது இப்போ ஒன்னுமேல்ல அந்த வயநாட லா பாருங்களே அத போய் கொடஞ்சு வீடு கட்டி அத இதையு மழைய புடிச்சி இது பண்ணதுனால அது அதனுடைய கோவத்த எப்படி தாக்கிடிச்சு பாத்
இப்ப மழை வந்தோனா அதுல ஃபுல் அழிவுதாருக்கு
ஆமா அதனால இப்போ நெறைய பேர் அப்படி பாருங்க ரோடு போடுறன்ட்டு மரத்த பூரா அழிச்ட்றாங்க அ எப்போ மரத்தழிக்கிறாங்க அப்ரோ வந்து அந்த சின்ன சின்ன அந்த சிட்டுக்குருவி எல்லாம் பாத்தீங்கன்னா நாங்க இருந்த காலத்தில சின்ன நாங்க சின்ன வயசாருக்குவு அதுல புடிச்சு அத அதனோட சத்த எல்லா அப்படி இப்ப இந்த சிட்டுக்குருவியே பாக்க முடியமாட் ங்குது அந்த எனத்த கூட அழிஞ்சிருச்சு ஏனா அதுகளுக் தனுடைய வீடு அதுங்களுக்குடைய நெழல் வந்து பாத்தீங்கன்னா மரந்தா அது சரியா இல்லாததுனால வந்துட்டு அதையெல்லா அழி ச்சங்காட்டி அதனுடைய அதனுடைய இனங்களே அழி அழிஞ்ச மாரி ஆயிடுச்சு இந்த மாரி நெறையா உயிரினங்கள் நமக்கு தெரிஞ்சது இது தெரியா
சிட்டுக்குருவி வுடுங்க இப்ப காகத்த பாக்க
க கண்டிப்பா நெறையா விலங்குகள் ஆமாமாமா நெறைய விலங்கு குகள் பாத்தீங்கன்னா இப்பல்லாம் ஒரு இயற்கையினுடைய அழிவினால அப்பற அத் அதே மாரி வெயில் பாருங்ளே நம்ம மரத்த அழிக்க அழிக்க எவ்வளோ வெயிலின் தாக்கம் பாரு எவ்ளோ அதிகமாருக்கு நம்மளால பொறுத்துக்கவே முடியறதுல்ல ஆமா அப்படி ஒரு வெயிலு அதனுடைய தாக்க ரொம்ப ஜாஸ்தியாருக்கு கொழந்தைங்கலா அதுல ரொம் ரொம்ப பாதிக்கிறாங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒடம்புல நெறைய ஆமா ஆமாமாங்க நோய்கள் தா நம்ம எத் என்னதா தண்ணி குடிக்கிறோ வெந்தய தண்ணி சாப்பிட்றோ எளணி குடிக்கிறோ மோர் குடிக்கிறோ என்னதா நம்ம ஒடம்புல இது பண்ணுனா கூட நமக்கு பத் த்திங்கன்னா ஏய அதனுடைய தாக்கொ இருந்துகிட்டுதா இருக்கு அது இவ்வளோ வெயிலல்லா ஆகாது இது வரைக்கும் இருந்து ரொம்ப கடுமையான வெயிலு என்னங்கிறாங்க செய்திகள்ல இனிமேல் வந்து இன்னுமே அதிகமான வெயில்கள்
ஆமா கடும் வேயில் இருக்குன்னு சொல்றாங்க
அப்படிதா சொல்றாங்க அதனால இயற்கையா அழிக் கிறோங்கிறத விட நம்ம காக்குறோங்கிறத விட நம்ம காக்கலனா கூட அத அழிக்காம இருக்கிறதே பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஒரு
நல்லது ஆனா என்ன பண்றாங்க அழிக்கதான் செய்யறாங்க
ஒன்னு அவா அப்ரோ அப்ரோ அது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த போக ஒருத்த நாலு பேரு வீட்டில் இரு ஆறு வண்டி வீட்டல இருக்கு ஆளுக்கு ரெண்டு ரெண்டு வண்டி வச்சிருக்காங்க அதனாலையும் பத் தீங்கன்னா புகை அதுல வந்து காற்று மாசுபடுது அதனால இயர் இயற்கை என்ன இப்பவும் அந்த காலத்துல வெறும் இயற்கை உணவுகள் இருந்துச்சு இப்ப பாத்தீங்கன்னா இயற்கை உணவு ஒன்னு அல்லது ரெண்டு தான் இருக்கும் எல்லாமே நறைய வந்து பார்த்தீங்கன்னா செயற்கை உணவு இவ்ளோ தான் இருக்கு அதைதான் குழந்தைங்களும் சரி நம்மளும் சரி சாப்பிட வேண்டியதா இருக்கு
எல்லாமே வந்து இந்த இது என்னது ஜங்க் ஃபுட் சொல் ரங்க அத தா இப்ப எல்லாரும் விரும்பி சாப்பிடவு செய்யறாங்க
ஆமா இப்ப எல்லாருமே பாத்தீங்கன்னா அந்த ஃபுட்டு இந்த ஃபுட்டுன்னு ஏதேதோ சமைக்க சமைச்சா கூட பரவால்ல அதையவாவ்து அதையும் வெளியில வாங்கி எந்த எண்ணெயோ என்ன மசாலோ தெரியில அதையே வாங்கி சாப்புட்றாங்க அதனால இதெல்லா ரொம்ப கெடுதல தா உண்டாக்குது எப்பவுமே பாத்தீங்ன்னா இயற்கை இயற்கை தா அத வந்து நம்மோ நேசிக்க நேசிக்க அத வந்து காக் க்க காக்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒ அதுலருந்து நமக்கு பலன்கள் இதா ஜாஸ்தி இருக்கு அதுல அழிவு நம்ம பாக்க முடியாது நம்ம முன்னோர்கள் எல்லா அப்படிதா பேணி காத்து இவ்ளோ நல்லா இயற்கையான உலகத் த குடுத்தாங்க நம்ம தா அத வந்து காக்க ம மறந்துட்டோன்னு நெனக்
இப்ப ஏரியில ஆத்துல எல்லா என்ன பண்றாங்க குப்பய தூக்கி கொண்டு போ அது எங்க போய் சேருது கடல்ல போய் சேருது கடல் ஒரு நாள் பொறுத்து பொறுத்து பா
ம் ம் ஆமா கண்டிப்பா ஆமாங்க எல்லாமே போட்டு எல்லா எடத்தையுமே சேதம் பண்றாங்க ஆறா இருக்கட்டு ஒ குளிக்கிற ஃபால்ஸ்க்கு போனா அங்கேயாரு இருக்கட்டு கோவில்களா இருக்கட்டு கோவில்களா இருக்கட்டு எந்த எடம் போனீங்கனாலும் மக்கள் வந்து அத பேணிக் காக்கணுங்கிற ஒரு எண்ணமே யாருக்குமே வரமாட் எது நீ தூக்கி போற றியா உன்னோட நா அ அதிகமா தூக்கி போட்ற பாரு அப்படிங்கற மாரிதா ஒவ்வொருத்தரும் மாத்தி மாத்தி செய்யறாங்க நீ செய் நீ நா நீ செஞ்சாலும் பரவால்ல நா அத செய்ய மாட்டேன்னு யாரும் வர மாட்டிங்கிறாங்க நீயு செய்யாத நானு செய்ய மாட்ட அப்படிங்கறதும் வரமாட்டேங்கிறாங்க அதனால வந்துட்டு ட்டு இயற்கைய வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இப்போ கருதப்படுது ஆ இ நீங்க என்னதா வ கரண்ட்ல வந்து ஏசி வாங்குனாலு இது வாங்குனாலு அந்த
வச்சிட்டு அவுங்களே இப்ப அவஸ்தப்பட்றாங்க
கண்டிப்பா கண்டிப்பா அதெல்லா நூத்துக்கு நூறு உண்மதான் இது என்னதா ஏசி இதெல்லா என்ன போட்டாலுங்க இயற்கைக்கி ஈடாகுமா சொ
ஆமா இப்போ ஒ மின்னாடில்லா ஒரு வீட்ல ஒரு மரமாவது இருக்கூ ப இப்போ ஒரு மரம் கூட இருக்காது மரம் என்ன செடியே இருக்க மாட்டேங்குது
ஆஹ வீதிக்கி ஒண்ணு கூட இல்ல இப்பல்லா அதே மாரி பாத்தீங்கன்னா ஆ வீட்ல எல்லாம் முந்தியெல்லாம் ஆ முந்தியெல்லாம் பாத்தீங்கன்னா உணவு முறைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா காலையில ஒண்ணும் மத்தியானம் ஒண்ணம் நைட் ஒண்ணு சே தா எப்பயாவ்து சாய்ந்தரன்னா அது வீட்ல தான் செஞ்சு சாப் புடுவாங்க அது சிறுதானிய ங்கள் எல்லாம் பாருங்க நெறைய பேர் சிறுதானியங்கள் எல்லாம் என்னன் கேட்குறாங்க சிறுதானியன்னா என்ன அப்டின் கேக்குறாங்க அந்த மாதிரி ஆயி போச்சு மொதல்ல சிறுதானி தானியம் தான் ஒரு பெரிய ஒரு முக்கியமான உணவா கருதப்பட்டுச்சி இப்ப பாருங்க சிறுதானியனா என்னன்னு பிள்ளைங்க கேக்குற அளவுக்கு ஆயிடுச்சு அப்டி மாறி போச்சு உலகம் ல்லா நம்மளோட அரும நமக்கு தாங்க தெரியமாட்டேங்குது வெளிநாட்டுக்காரங்களுக்கெல்லாம் பாருங்க ஓ இந்த விஷயத் இந்த இந்த ஒரு இதுல இவ்ளோ மருந் துவ குணோ இருக்கா அப்படின் சொல்லிட்டு இங்க வந்து அத பெரிய ஒரு இதுவாக பாக்குறாங்க ஒன்னுமே இல்லீங்க நைட் ஊற வச்ச அந்த பழைய சாப்பாடு வந்து காலையில அந்த இது எடுத்து இது பண்றத நம்மூருகாரங்களுக்கு அதனுடைய அறும ம் தெரியில வெளிநாட்டுக்காரங்க இவ்ளோ நல்லது இது வெளிநாட்டு காரங்க அத வந்து அவ்வளோ வெல குடுத்து வாங்கி அத அப்டி சாப்பிட்றாங்க
ஆமா
அன்ல நம்
இது இங்க வந்து கஞ்சி மீதி கெடக்குன்னா தூற தா கொட்டுவாங்க
ஆ அத சொல்லுங்க அது வேஸ்ட் பண்றதுலல்லா நம்ம ஆளுங்க சொல்லவே தேவல்ல அவ்ளோ வேஸ்ட் ச்ச பண்ணுவாங்க செய் என்ன சாப்பிட்றோமோ இல்லயோ வேஸ்ட்டு பொருட்கள்ளெல்லா அவ்ளோ ஜாஸ்தி இருக்குது அதனால என்ன பேச து என்ன சொல்றதுன்னே வர வர தெரிய மாட்டேங்குது நாட்டுல என்ன நடக்குதுன்னே இப்போலா புரியவே மாட் மாட்டங்குதுங்க சும்மா எந்திரிக்கிறோ போறோ வரோ வேலைய பாக்குறோ அப்படிங்கிற மாரி இருக்கு ஒரு எல் எல்லாருமே ஒரு ஒரு அஞ்சு சதவீதமாவது இயற்கைக்கான வேலைகளை நம்ம நம்ம நம்மளோட பங்க குடுக்கணு அப்படிங்கறது என்னோட அ கருத்தா நெனைக்கிறே நீங்க என்ன நெனைக்கிறீங்க இதபத்தி கேக்குதுங்ளா கேக்குதுங்ளா கேக்குதுங்களா அந்த மாதிரி ஆ அது மாதி ரீக்க இயற்கை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷய இப்பெல்லா ஊட் டி கொடைக்கானல் இங்கெல்லா கூட குளிரடிக்கிறதில்ல பனி பெயறதில்லையா அங்கயே எல்லா மாறி போச்சு வெயிலடிக்
இப்போ இயற்கை வந்துட்டு காலங்களும் மாறிவிட்டு அதாவது மழ பெய்யக்கூடிய நேரத்துல வந்து வெய்ல் அடிக்கு வெயில் அடிக்கூடிய நேரத்துல மழ பெய்யுது
ஆம்மா அதனால இயற்கை பே சீரலிற்றமு பாத்தீங்கன்னா ரொம்ப இதுவா தா இருக்கு அத அதனால முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து இயற்கைய வந்து பேணி காக்கணுங்க என்னோட இது என்னன்னா நம்ம வந்து நம்ம கொழந்தைகளுக்கு அது சொ சொல்லி் குடுக்கணு அந்த மரத்தை வளக்கணு அத வந்து பாதுகாக்கணு வீட் ல வந்து இந்தந்த மரங்கள் வச்சோம்னாலே இந்த மரத்தை நம் இருக்கிற அந்த பழங்கள் காய்கறிகள நம்ம சாப் சொல்லி இயற்கையான சத்து அப்படிங்கறத நம்ம தா அவுங்களுக்கு சொல்லி அத புரிய வெக் க்கிறது நம்ம கடமையா இருக்கு
இப்பந்து வேப்ப மரத்த கூட வந்து ஒரு மருத்துவ குணத்து கூட ஒரு வேப்ப மரத்த கூட காண் பிடிக்க முடியலயே அந்தளவுக்கு ஆயிடுச்சு ஒலக ஒரு தொளசி செடி சொல்லுங்க தொளசி செடியு கெடைக்க மாட்
ஆமா இப்ப எது செடி கொடி வளக்குறதுக்கு கூட கஷ்டப்பட்றாங்க என்ன சொல்
மின்னாடிலா அப்டி இல்ல ம இது மருத்துவத்துக்கு வாண்டி நம்ம தொளசி என்னாங்க எங்கயா தெருவுள எல்லா தேட்னா கெடைக்கு இப்ப அப்டி இல்ல இப்ப எல்லா கடையில தா வாங்குறாங்க
ஆமாங்க எ எதுக்கெடுத்தாலுந் தா கடையில விக்குது கடையில விக்குதுன்னு வெள குடுத்து எல்லாமே காசு குடுத்து வாங்கறதுக்கு தயாரா இருக்காங்க அதுக்கப்பற என்ன பண்ண முடியு ஒன்னு பண்ணவே முடியாததுக்கு
அவங்க இயற்கைய மனிதர்காக இயற்கைய அளிக்கிறாங்க ஆனா அவங்களுக்குதா கஷ்ட அவங்க தெரி
அ கண்டிப்பா அம் அதனால இயற்கைய நம்ம பேணி காக்கணுங்கறதுல ரொம் ரொம்ப வந்து தெளிவ தீர்க்கமா இருக்கணும்னு நா விருப்பப்படுற அதே மாரி இயற் க்கைய பத்தி நா உங்ககிட்டருந்து நெறைய கருத்துக்கள நா தெரிஞ்சுக்கிட்டே அதே மாரி அது எப்படியெல்லா பேணிக் காக்கோ வீட்ல எப்படி வளர்க்கணோ அடுத்தது தலைமுறைக்கு எப்படி சொல்லணோ அப்படிங்றதையு நீங்க ரொம்ப தெளிவா சொன்னீங்க தோழி மறுபடியு இந்த மாரி ஒரு சந்தர்பத் கெடச்சதுன்னா நா நிச்சயமா உங்ககிட்ட நானு வேற ஒரு தலைப்புல நா பகிர்ந்
சரி கண்டிப்பா தோழி நன்றி தோழி